அலோ
ம் வணக்கம் தோழா
கம் தோழா வணக்கம் என்னா பண்றீங்க சாப்டே தோழா நீங்க
ம் இப்ப தா தோழா சாப்ட்டே
சேரிங்க தோழா
ம்
னா தோழா பண்றீங்க
இப்ப தா சாப்ட்டு பட்த்தே இது வாய்னு வந்தே தோழா அந்த ஒய்ருக்கு
நீங்க தோழா
நம் சார்ஜர் ஒயரு அந்த மொனைல மட்டு அப்டியே கட்டாய்ல்ல அன்னால அதுக்போயி பேண்ட் மாரி ஒன்னு வாய்னு வந்தே தோழா
ஆமா தோழா அந்த கேபிள்
ஆ அது வாய்னு வந்து போட்டு
நா கூட போட்டே தோழா அத வாங்கி
எவ்ளோ அது
தெர்ல தோழா நா பாத்தே இந்துது அது ஏற்கெனே போட்டு வச்சிக்கு போல எங்க அண்ண வாங்கி வந்து வாகாதுன்னு தெரில தோழா
ம்
பாத்த இந்து பேண்ட்டு
அது மாரி அஞ்சு வாங்கி வண்ட அம்பது பீஸுக்குது
சரி தோழா வித்துட்டீங்களா பாரு தோழா அது
விக்கல நா வந்து ஓ ஓசாஜிரம் இருக்க நாலு நாள் போட்ட
தோழா நானு தோழா
எவ்ளோ தோழா இது
அ இப்போ ப பத்து ரூபா அஞ்சு பீஸ் இருக்கு
ம் தோழா
அவ்ளோதா எ அம்மா சார்ஜரு வா நேத்து
செரி தோழா
அதுக்கு அப்டியே இது கேட்ட அப்புறோ சொன்னாரு இருக்குதுன்னு சேரி போட்டுவுட்டே
சேரி தோழா ஒன்னு அஞ்சு ரூவாய்க்கு பாக்கலா ஃப்ரெண்ட்ஸுங்கு
ம் இவுன்ங்களா தருவாங்க துட்டு துட்டு தரமாட்டனுங்க அப்புறோ தரேன் சொல்லிட்டு
ஆமா தோழா வாங்கிப்பாங்க ஆனா துட்டு தர மாட்டாங்க
ம்
இன்னாதா தோழா அன்னைக் காலேஜ் போனீங்களே எப்டி
எ ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள் கேட்டரிங் போனோ டா முந்நூறு தான தந்தா இன்னு அம்ப ரூவா தரவே தரல எனக்கு கேகத்துக்கு
ஒரு மாரியா இக்குதா தோழா செய்தா
வித்துட்டாண்டா அவ
சேரி தோழா
அவ காசுனா மட்டு கரெட்டா கேட்டுறான்டா
ஆ க்கே நீங்களா தந்துறீங்க தோழா
அவ மட்டு கரெட்டா கேட்குறா நா மட்டு கேட்டா ஒரு மாரியா இரங்குது
சேரி தோழா கேட்டா தருவாராடா
எப்பனா ஒரு நாளு க்கினு பிச்சிக்க வேண்டிய தா
சேரி தோழா நல்ல நல்ல ப்ளன் தா தோழா
ஏ சார் இப்ப பண்ணு நம்பர் இருந்தா அம்ப்ச்சு அப்டி சொல்லிர்ணு நீ எ நம்பர அவனுக்கு தர்ணுடா கிழி்ஞ்ச்சினா என்ன
சேரி தோழா
சும்மாவா வருது அவ எங்க அவ தரவே மாட்டேங்கிறா ஏமாத்திடுறா இன்னொருத்தன் கிட்டல்லா பத் திரெட்டி காசு ஊட்டி காஸ் கணக்கு போறான்
ஆ அ தெர்ல பத்து ரூவா கூட தோழா கணக்கு போடுறாங்கோ
அவுனுக்கு அவன்னா அவ காசுன்னா
சேரி தோழா அப்டியா தோழா இருக்காய்ங்க
ம்
தோழா அதா நீ கணக்கே பாக்க மாட்டுறானு தோழா
அதெல்லா இ எல்லாரு பட்றமாரி போணு நம்ளுக்கு கெழவிக்கே சம்பரோ கம்மியா குடுக்கிறன
ஆமா தோழா நம்ம இது வந்து வேற தோழா நம்ம வாங்கி தர்றது வேற இது வந்து நம்ம வேல செஞ்ச காசு தோழா தந் தர்னு நம்ம வாங்கி தர்ரதுனா கேக்க தேவல என்ன தோழா
அதனால தெரியமாட்டன்து நீங்ளா வந்து இ காலேஜி பத்து ரூவா மேல எத்துனு வந்ததே கெடையாது
யார் தோழா
நீங்க தா
ஆமா தோழா
எத்தன வந்தாலு ஃபோன்னு ஃபோனு ஃபோனுன்னு ஒரு டைம் ஏமாத்துன பாரு அப்பா சாமி
யாரு தோழா அந் அண்ண தரம வாங்கி சாப்டீது அப்போ நாங்க தழா போரது ஆமா தோழா அதெ அப்பயே வாங்க வேண்டி தோழா உங்களால வந்ச்சு
நீ எதோ ஆர்டரு பண்ணிருன்னு சொன்னியா
எங்க தொழா ஆர்டரு போன்னு
ஆ
இல்ல தோழா ஆர்டர்லா பண்ணல தோழா
பாத்திருவேணு சொன்னியா
எப்ப தோழா சொன்ன நானு
ஆர்டுரு பண்ணிக்கிற அவகிட்ட கடகார கிட்ட நீ வை
ஆ அது ஆமா தோழா அது சொல்லட ஆட்டு நா பண்ல சொன்ன அவரு வந்து எத் எத்துனு வரண்டா என்னாரு தோழா அவரு ஒன்னு கூட எத்துனு வந்து கெடையாது
இவனி ஆங்க்கு எங்க வாங்கனப்பா
நா வேற எடத்திலே வாங்கிட்டு
எவ்ளோ அந்த பௌச்சு
இறநூறு வா தோழா வரு ஆ நா இறநூறூ வான்ட பாரு நூறு ரூபாய் தோழா நூறு ரூபா
உம் நூறுவாய்க்கு வாங்களே
நூறா பவுச்சு வந்து நூறா டெம்பர் கிளாஸு இர இரநூறா
இரநூறூ பாவ டெம்பரு ஏன்டா அவ்ளோ குடுத்து வாங்குன்ன
இது கொஞ்சோ நல்லா இருக்குன்னு சொன்னாரு தோழா கொஞ்சோ ஸ்ட்ராங்கா
புரியல
இது கொஞ்சோ இரநூறு வாத இங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தோழா தஞ்சே கூட வாங்கிரார்ன்னு சொன்னா தோழா அதானல வாங்கிட்டே
நல்லா தாங் இங்குது புது ஃபோன்னு மெரி
ஆமா இது புது ஃபோன் தாப்பா இது தாப்பாலா நீ சும்மா சொன்ன ஒரு வர்ஷோ ஆயிச்சி ஒரு வர்ஷோ ஆய்ச்சு தோழா மாட்டு ஃபோன தோழா இது ஐ க்கி யூ நீயூட் டேன்னு கேட்டுபாருங்க எல்லாரு ஆளருவாங்க இந்த ஃபோன பாத்தா
நம்மள் அஞ்சி அஞ்சி வருஷோ ஆவுது தெவா டொல்த்து படிக்கும் போது வாங்குனோ
சேரிப்பா
ஒன்னு அதே ஸ்பீடு என்னமே அதா நல்லா தா இருக்குது நம்மந்த ஒன்னு அப்பப்போ டிஸ்பிளே மாத்தி நிக்ற வருஷோத்துக்கு மூண் டைம்
ஆமா! ! ! ! ! ! ! ! ! ! மூண் டைம்! ! ! ! ! ! ! ! ! ! மாத்துறீங்க அதெ நீங் ஒரு போனே வாங்கிர்லா ஒரு டிஸ்பிளே எவ்ளோ தெரியுமா
டிஸ்பிளே வாங்றது புது ஃபோன வாங்றது வித்தியாசோ இருக்குல
பா ஆயிரூபா நீங்க எத்தின வாட்டி வருஷத்து மூணு வாட்டினா பா அஞ்சி அஞ்ச்சு வருஷத்து மூணு வாட்டி கணக்கு போடுக
நானே ஒரு மூணு டைம் மாத்திருப்ப
ஆ அதிப்பா ஆ அதுக்கு பத்தாயிர ரூபாகு பதினஞ்சு இராக்கு ஃபோனே வாங்கிட்டுகலா
உம்
ஏரியாட்ட வா ஆனா இது கொஞ்சோ ஒங்களுக்கு ராசியான ஃபோனு போல ஒங்களுக்கு
ராசியான ஃபோன் தா அப்டின்னு சொல்லுவாங்க
ஆமா தோழா
அவ்ளோதா தோழா இன்னு கொஞ்ச நேரத்துல தூங்கிருவ நானு
ஏ தோழா
பன்னென்டு ஆய்ச்சினா தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு
சேரி தோழா இப்பதா தோழா வெயிலு அடிக்குது இப்போ காய் வச்சா கரெட்டா இருக்கு தோழா
அடிக்குது வச்சி காய வைய இப்போ எத்தினி மணிக்கி வருவா தம்பால் வீட்டுக்க
தோழா அவுங்க ஆறு மணி ஆவு தோழா ஆறு ஏழு
அதுக்காடா ஆற்நூத் ஏழ்நூத்தம்பது ரூபா அவ்ளோலா இருக்குமாடா
தோழா அது கொஞ்சோ எப்டினு தெர்ல தோழா நல்லாதா இருக்கும் போல அது
ஜாலியா இருக்குமமா பெயிண்ல அச்சினே இருக்குமமா
தெர்ல தல அது எப்டின்னு எல்லா பசங்க போயிருக்கானுங்கோ பைய்ஸ்டி ஜாலியதா இருக்கா வீட்டுக்குது காலேஜு அங்க தோழா காலேஜ் வரு ஆமா தோழா
இவ்ள அலித் தெர்மா பெயின்ட
அதா தோழா கத்துக்கிறாங்க
நேரா காலேஜ்ல எப்படா கத்துப்பானுங்க
ஆமா தோழா இனிமே தா கத்துக்கின நெறைய பேர் போனாங்க தோழா
இதுக்கு எத்தினி பேர் போறாங்கோ
ஒரு எத்தினி பேரு தெர்மா தோழா ஒரு கணக்கு தோராயமா ஒரு ஒரு அஞ்சி பேரு ஆறு பேரு ஏழு பேர் தோழா இப்ப தம்மா கூட திவாகர் ஹரிஸ் ஹரிஸ் இன்னைலேருந்து போறா போல
இன்னைக்குப் போறானா அப்பற
முருகா
ஆ
அப்பறம் விக்கேஸ் தெரிமா ரவி நரேசண்ண தெரியுமாயா
ம்
அவர் டைட்டும் வராரு
ம்
செரி தோழா அவர்தா எங்கள எல்லாரையு கூப்புடுவாரு தோழா எதா இருந்தாலு ஆமா தோழா அவர்தா எங்களுக்கு எல்லாமே செல் செலவெல்லா பண்ணுவாரு
ஆ
திருப்பதி இருக்குள்ள அவர்தா தோழா செலவு பண்ணாரு எங்களுக்கு எல்லாமே அவர்தா வாங்கின்னு வந்தாரு
நீங்களு அந்தண்ணாக்கு எதனா ஒரு ஹெல்ப்னா போவீங்களா
ம் போவோ‌ தோழா
ம்
விளாட்றதுக் ஆனா வருவாரு தோழா அவரு விளாட வருவாரு
காமெடி பண்ணுவாரு வெளாடத் தெரியாத மேரி கரெட்டா
ஆமா தோழா ஆனா விளாடுவாரு ஆனா காமெடி பண்ணி ஆய்வ இப்போ அத் எதிர் டீம் வந்து ஒரு பாயிண்ட்டு நாங்க ஜெய் இவுங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த அண்ண டீம் ஜெயிச்சிச்சின்னா எதிர் டீம் அவுங்க வந்து கலாய்க்கு
ஆ
காமெடி பண்ணுவாரு அவுங்க டீம்ம அழ வெப்பாரு
இப்ப நா வந்த நா பைட்டி போட்னு வர்லாமா
வர்லாமே
எங்கது இப்ப ஒருத்தக்குறா அவ இப்ப வந்து ஃபார்ம்லயே இல்லே
வா தோழா உங்க டீம் உங்க டீம்ம இட்டுன்னு வா தோழா வா வெளாட்லா ஜாலியா
வர வர
நா போர்றதே இல்ல தோழா இப்ப அந்த பக்கம ஏன்னு தெர்ல புடிக்கமாட்
ஏ
தெரில தோழா
டெய்லி நைட் மேட்ச் வெளாட் டெய்லி சாயங்காளோ ஈவ்னிங் மேட்ச் வெளாட்றீங்ளா
ஈவினிங் மேட்ச் ஆடினு இருந்தாங்க தோழா இப்ப நைட் மேட்ச் ரெண்டுமே ஆட்டாங்க போல தோழா நா ஈவினிங் மேட்ச் ச்சு கேன்சல் தோழா ஈவினங் மேச்சினா சாட்டர்டே சண்டே
ஈவினிங் மேச்சா
ஆமா தோழா
அப்ப இந்த வாரோ கன்ஃபார்மு
கன்ஃபார்ம் தோழா நீ வந்தனா கன்ஃபார்ம்
இந்த வாரோ போட் மாறிடு
செரிங் தோழா
பைய ஆடு பண்றா நீ பணி அச்சு அதற விட்டு வளருது
ஏ தோழா
அ
ஏ நிறுத்திடீங்க
தெர்ல ஏ நிப்பாட்டங்கன்னு
வேறுப்படிக்குதா வெளாடினே இருக்கறது
அப்டி இல்ல எங்க ஏரியா ஃபுல்லா கிரிக்கெட் தானே ஆடுவமே வாலிபால் எவனுமே வாலிபால் ஒரு நாளே பசங்க தா ஆடுவமே
பிளேயர்
மிச்ச எல்லா கிரிக்கெட்டு தா ஆடுவமே
செரி தோழா அவங்க பிளேயரா
கிரிக்கெட் ஆடுவாணுபாரு நாய் மாரி ஆடுவாணுங்க எப்பா இந்த வெயில்ல செர்யான வெயில் அடிக்கு
செரி தோழா
அந்த வெயிலியே கூட்டு போய் நாய் நாய் மாறி நம்மள சாவாடி பானுங்க
தண்ணிய தண்ணி எத்தன்ன வருங்க தானே தோழா நீங்க
அ
தண்ணி கேன் எத்துனுபோவிங் தண்ணி கேன்
நா தானே எங்க டீம்ல ஓப்பனிங் பேட்ச்மேன்னு
அ சும்மா சொல்லாது அவன் கேட்டா எங்கடா வந்தேன்னு கேட்டா தண்ணி கேன் போட வந்த
அம்பள்ளந்து உண்மே நான்தா ஆடுவனே சிங்க
தோழா உண்மையா ஆனா உங்கள பாத்தா அப்டி தெரில தோழா
அப்றோ தா தாவா தெரியுமா
தெரியாது தோழா
குரூப்ல போடுவாங்க ப்ரே தவா பேட்டிங் வெரி வெரி சூப்பர் சூப்பர்ணுவங்க
அதுக்கு எவ்ளோ தோழா காசு தராங்க
ஐநூருவா ஃபெட் மேட்ச் வெச்சு வெளாடுவாங்க
ஆமா தோழா
செரியானா அடி அடிப்பன்டா இருக்கு பாரு அதே மாரி தா ஆடுவனே ஃபுல்லாவே
பின்னாடி தா பின்னாடி அச்சுனே இருப்பா சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸா ஆமாடா பைசா மேடோடா இப்போதா ஆடு பயங்கரமாக ஆடு
இப்ப ஏ தோழா ஆடுறது இல்ல காலேஜிக்கு போறன்னா
ஆ
காலேஜிக்கு போறான்னு விளாட்றது இல்லயா
அப்டிலா இல்ல இப்ப வெளாடுவோ நா வந்துருவே இன்னிக்கி நீ நைட் வந்துருவா எட்டு மணிக்கு
எட்டு மணிக்கு எங்க தோழா போயிக்றாரு காலேஜிக்கா
ம் காலேஜ்ல அங்கே தங்கிக்கிறா
இப்ப காலேஜி போயிட்டு அ வெளில
காலேஜிக்கு ஆப்போசிட்ட ஒரு ரூம் எத்துகிறாங்க பத்து பேரு பத்தாயிரரூபா மாசம்
இவரு எவ்
ஆயிர ரூபா அதே போதுண்டா பை ஆயிர ரூபா அவ இவ எப்பனாதா தங்குவா எப்பனாதா தங்குவா
அதுக்கு தந்துருவாரு ஆனா கரெக்ட்டா
ஆனா நீ மாசம் ஆயர்ரூவா கட்டணு நீ எப்பனா தங்கு நீ தங்காம கூட இரு ஆனா மாசம் ஆயர்ரூவா கட்டணு
ம் சேரி தோழா
அதே இப்ப அஞ்சுநாள் அட்னன்ஸ் வாங்கிட்டானா
ம் சேரி இப்ப வாங்கிட்டாரு இப்ப அஞ்சு நாள்னா ஒரு வாரமா தோ
ஆமா
ஒரு வாரோ அ எப்டி இருந்தாலு அட்னன்ஸ் போட்ருவாரா தோழா
அதா போய்க்கிறா போன வாரம்லா போல அது முன்ன வாரலா போல
சேரி தோழா
இப்ப அங்க போயிட்டானா இப்ப அடுத்துக்கு அடுத்த வார வருவா
தோழா அங்க எதனா அட்னன்ஸ் போட்டு வுடுவாங்களா காசு தந்தா
அது அந்த மேரி காலேஜ் கிடையாது ஸ்ட்ரி ட்டு செரியா ஸ்ட்ரிக்ட்டு பையோமெட்ரிக்கு கை வச் கைரேக வச்சாதா அட்னன்ஸ் ம் சரியான ஸ்ட்ரிக்ட் அதனால தா அவ அந்த மேலி காலேஜ் போய் சேந்தா
ஏ தல அப்ப சேத்துட்டீங்க அங்க
அவனேதா சேந்தா நா அங்கதா பி படிக்கப்போறே அப்டின்னு சேந்தா எனக்கு ஸ்ட்ரீட் இருந்தாதான்றா
ஏ தோழா அவ எப்டி ஜாலியா இருந்தா கா
அப்டி க ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தா
இங்க அ அவர் ஸ்டூடண்ட்
அதுக்கப்பற என்னா சொல்லிட்டா இப்போ டே அவ ரெகுலரா போனாதண்டா நல்ல இது தெரிஞ்சுக்கலா
ஏ அவர் போமாட்டாரு ரெகுலரா
அதுனாலதா ரெகுலரா போயினுருக்குறா நெக்ஸ்ட்டு கால்ல சந்திக்குறோ